ம் நல்லாருக்கேன் நீங்க நல்லாருக்கீங்களா சிஸ்டர்
ஆ நல்லாருக்கேன் மேம்
சாப்ட்டீங்களா
ம் நா சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்டாச்சு
அப்புறம் மேம் இந்த காலையில இந்த டயட் கண்ட்ரோலுக்குலாம் ஏதாச்சு நீங்க ட்ரிங்க் மாறி எடுத்துக்கிறீங்களா இல்ல காஃபி டீ அது மாதிரி குடுக்கிறீங்களா
ஆமா ஆனா இந்த காஃபி டீ பழக்கம் வந்து இருக்கு அத டோட்டலா நிறுத் த முடியல ஆனாலுமே இந்த ஹெல்தியா சாப்டணும் இந்த முகத்துக்கு பூசுறது இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு விருப்பம் அதிகம்
ஓ சூப்பர் மேம் நானும் அது மாதிரிதான் இப்ப இந்த பேஃபேஸ் பேக் அது மாதிரி இந்த ஏன்னா டப்ப நெறையா வீட் டியூப்ல எல்லாம் வீடியோ யூ ட்யூப்ல யூடுயூப்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த தண்ணி குடிச்சா நல்லது இந்த சீரகம் சோம்பு அது மாதிரிலாம் எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்றாங்க இந்த தொப்பை குறையிறது இந்த மாதவிடாய் சமயத்துல இந்த மாதிரி வாட்டர்லா குடிச்சீங்கன்னா அதெல்லாம் யூஸ் ஃபுல்லா இருக்கும் அ மாதிரி நிறைய போடும் நானும் இப்பதான் நம்ம ஒரு டூ வீக்கா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அதுல நீங்க என்ன மேம் ஃபாலோ பண்றீங்க
நான் பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாம் சொல்றே நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க நமக்கு பயன்படும் இல்லைங்லா நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல குடிக்கிற தண்ணில வந்து வெட்டி வேரு ஆ நாட்டு மருந்து கடையில கெடைக்கும் பாருங்க வெட்டிவேர் வாங்கிட்டு வந் து அந்த தண்ணியில ஒரு கொடத்துல போட்டு வச்சுட்டு அந்த தண்ணி குடிக்கும்போது நம்ம ஒடம்பு நல்லது அதுல கொஞ்சம் வெந்தயமும் வெட்டி வேறு லெமன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு துணியில ஒயிட் கலர் காட்டன்ல நீங்க முடிச்சு போட்டு அதுக்குள்ள போட்டுரலாம் கொடத்துக்குள்ள
ஓ ச்சுமா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு முடிச்சு போட்டு போட்டுருணுமா மேம்
ஆ முடிச்சு போட்டு நம்ம போடும்போது நமக்கு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆ சோம்பு வெட்டி வேர் அ எலுமிச் ச்சம்பழம் வெந்தயம் இது நாலுத்தையுமே அதுக்குள்ள போட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத்துல போட்டு முடிச்சு போட்டு அதுக்குள்ள போட்டிங்கன்னா அந்த அந்த தண்ணில வந்து அந்த வாசனை எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் குடிக்கிறது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி ஒரு ஃபீலாகும்
ஓ சரிங்க மேம் இத நா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறே மேம்
அதே வெட்டி வேர வந்து நம்ம குளிக்கிறோல்ல நம்ப குளிக் க்கிற தண்ணில கூட நம்ப போட்டு வச்சுட்டோம்னா நம்ம மேல இந்த வெயிலுக்கு வர வேர்வ நாத்தோ வராம இருக்கு அந்த அ தண்ணில குளிக்கும் போது கொஞ்ச அந்த வா வெட்டி வேரோட வாசன நம்ம மேல ஆட்டோமேட்டிக்கா வந்துரு
ஓ அது செரி அந்த வெட்டி வேரு மாதிரி அந்த இதுவு தனியா விக்கிதுல மேம் அதையுமே வெச்சு எல்லாரு தேச்சு குளிப் ப்பாங்க அது இன்னொன்னு அந்த பீங்கானார்
ஆமா அத நம்ம அந்த வெட்டி வேரையு வாங்கி குளிக்கலா வெட்டி வேர்ல குளிக்கும்போது நமக்கு அந்த ஒடம்பு இயற்கையான வாசனையா இருக்கு நம்ம மேல தேவ இல்லாத அந்த நாத்த எதுவு இல்லாம இருக்கு
ஓ நம்ப சாதார்ணமா அந்த தண்ணில வெறுமென குளிக்கற்த்துக்கு இந்த வெட்டி வேர போட்டு குளிச் சோம் குளிச்சோம்னா அந்த வாசன அப்டியே இருக்குன் சொல்றீங்க ஓகே மேம் நா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறே
இன்னு கூட சிலர் என்ன சொல்றாங்கனா கல் உப்பு போட்டு குளிக்கிறாங்க பா நெகட்டிவ் எனர்ஜிலா போயிடு அப்டின்னு சொல்லி கல்லுப்பு போட்டு குளிக் குளிக்கிறாங்க அந்த மாரி ஏனா எனக்கு தெரிஞ்சு வெட்டி வேர் வந்து நம்ம போட்டு குளிக்கலா வாசனயா இருக்கு நா இது வந்து பண்ணிக்கிட்ருக்கே எனக்கு வந்து புடிச்சிருக்கு
ம் அதாவ்து இந்த வெயில் காலத்துல இப்டி இருக்கற்த்துக்கு இந்த வேர்வ நாற்றம்லா இல்லாம இருக் க்கணுனா நம்ப இது மாதிரி பண்ணலா ஓகே மேம் நல்ல ஐடியாவா இருக்கு நா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறே அப்பறோ நா வந்துட்டு மேம் இ இப்ப வந்து அந்த காலைல இப்ப யூடியூப் எடுத்தீங்னாலே இந்த ஒரு வாட்ருல வந்து நெய்யு மிக்ஸ் பண்ணி சாப்ட்டா அது வெறு வய்த்துல குடிச்சா இந்த மாரி ஃபேஸ் க்ளோ ஆவறத் த்துக்கு அ தொப்ப கொறையறத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு அப்டின் பாத் த்தே அதுமே வந்துட்டு ஒரு டாக்டர் தா வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க சேரின்ட்டு இப்ப நா ஒரு ஒன் வீக்கா அததா ஃபாலோ பண்ணிட்ருக்கே என்ன பண்ணுனா காலைல எந்திரிச் ச்சி வெறு வயிர்லயே சுடுத்தண்ணிய கொஞ்சொ கொதிக்க வச்சுட்டு நம்ம குடிக்கிற சூட்டுக்கு வச்சுட்டு அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டு கலந்து குடிச்சம்னா இந்த மாரி இந்த ஃபேஸ் க்ளோ ஆவரது தொப்ப கொறையுறது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இதா இருக்கு அப்டின்னாங்க அது மாரி இப்ப எனக்குமே அந்த ரிசல்ட் ட்டு நல்லா தெரியுது இப்ப நா ஒரு ஒன் வீக்க தா குடிச்சிட்டு வரே ஒன் வீக்லயே எனக்கு அந்த டிஃபரன்ஸ உணர முடியுது நீங்களு வேணா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஒன் வீக்லே ரிசல்ட்டு தெரியுதுங்கிறப்ப ப்ப இன்னு டூ வீக் த்ரீ வீக்ஸ்லலா நல்லா இருக்கு நெனைக் க்கிறே நா என்னோட ரிசல்ட்ட உங்களுக்கு ஷேர் பண்றே நீங்க அதுக்கு ஏத்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க
ஓ அந்த நெய் நம்ப நெய்ய வந்து சுட்டுத்தண்ணில கலந்து குடிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஒடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லா எடுத்துட்டு நம்மளோட ஃபேஸு க்ளோ குடுக்குதுங்ளா
ஆமாங் மேம் கண்டிப்பா அது மாரி அந்த அந்த சேஞ்சஸ் தா என்னால நல்லா உணர முடியுது ஒன் வீக்லயே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு
ஓ நானுமே பாத்துருந்தே இவுங்க யூடியூப்ல வந்துட்டு ஒரு லேடி டாக்டர் தான சொல்றீங்க அவ்ங்க அம் ம்மாவு அவுங்களு வந்துட்டு கிளீனிக் வெச்சிருக்காங்க பாத்துருக்கே இவ் அவ்ங்க சொல்லி இத நா கேட்ருக்கே ஆனா வந்து நா பண்ணது கெடையாது
ஆ இப்ப நானுமே அவுங்க சொன்னிதா கே பண்ணிட்ருக் க்கே பாத்தா நல்ல ஒரு ரிசல்ட்ருக்கு நம்ம வெறுமனே அந்த சாதத்துல நெய் போட்டு சாப்புட்றது அப்டிலா இல்லாம இது வெறு வய் ல நம்ம குடிக்றப்ப அதோட ரிசல்ட் பாத்தீங்ன்னா ஒரு நல்லா இருக்கு
ஓ நா வந்து இத மாரி முன்னாடி எனக்கு திருமண ஆகறதுக்கு முன்னாடி ஒருத்தரு சொல்லிருந்தாங்க பெருஞ்சிரக இருக்குல்ல சோம்பு அ த வந்து நம்ப வெருமன ஒரு க்ளாஸ் ரெண் ஒன்ற கிளாஸ் இல்ல ரெண்டு க்ளாஸ் தண்ணில கொஞ்சமா சோம்பு போட்டுட்டு அதுல சக்கர கலந்து குடிச்சோனா வெயிட்டு கொறையு அப்டின் சொல்லி அத நா வந்து குடிச்சுருக்கே நம்ப நாட்டு சக்கர ஆ நாட்டு சக்கரையாருந்தாலு அப்பலா நா வந்து வெள்ள சக்கரதா போட்டு குடிச்சே அப்ப வந்து அவுங்க எனக்கு சொல்லும் போது நா வெள்ள சக்கரதா போட்டு குடிச்சே அப்ப உண்மையிலே ரொம்ப மெலிஞ்சே எல்லாருமே கேட்டாங்க என்னாச்சு ரொம்ப ஒள்ளியாய்ட்ட ஒள்ளியாய்ட்ட அப்டின் சொல்லி என்ன கேட்டாங்க அ ஒரு வேள வெயிட் கொறைக்கணு அப்டின்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா இத ட்ரை பண்ணி பாருங்க நா
ஆனா அந்த சோம்பு தண்ணிங்கறது தானாவே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குந்தான மேம் அதுல நம்ம சுகர் சேக்காமே குடிச்சா நம்புளுக்கு இன்னு பெனிஃபிட்டா இருக்கு நெக்கிற
ஆமா நம்ப இல்ல ஆ ப்பிடியு குடிக்லா நா எனக்கு சுகர் போட்டு குடிக்கும் போது இன்னு நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு குடிக்கறதுக்கு ஒரு கசப்புல்ல ஒரு கஷாயம் மாரி இல்ல ஒரு குடிக்கிறதான ஒ நல்லாருந்துச்சு
ம்
வெயிட்டு கொறையணு அப்பிடி நெனச்சீங்னா அது குடிங்க எந்த இதுவு பாதிப்பு இல்ல நா குடிச்சதுல எனக்கு எந்த பாதிப் பு குடுக்குல ஒடம்பு வந்து வெயிட் கொறஞ்சது அப்புற எங்க அம்மாவே திட்னாங்க நீ போது இதெல்லா வேண்டா நீ குடிக்க வேண்டா அப்டின் சொல் நா அதுக்கு முன்னாடி வந்து தேனு வெறு வயித்துல சாப்ட்டே தேன் வந்து வெறு வயித்துல சாப்புடும் போது ஒடம்பு கொறையுன் சொன்னாங்க ஒரு ஒரு ஸ்பூன் சாப்ட்டு பாத்த அப்ப எனக்கு ஒன்னு கொறஞ்ச மாரியே தெரில
கடைல அந்த தேன் வாங்குனீங்களா இல்ல சாப்லே வாங்னீங்களா ஒர்ஜி
ஆமா நாட்டு மருந்து அ நாட்டு மருந்து கடைல இந்த ஒரிஜினல் தேன் விக்குல்லிங்களா அந்த ஒர் ஜினல் தேன்தா வாங்கி சாப்ட்டு பாத்தே ஆனா எனக்கென்னமோ அது ஒண்ணுமே வெயிட் லாஸ் ஆன மாரி இல்ல இன்னுமுமே கூட நெறைய பேர் சொல்றாங்க தேன்னு சாப்ட்டா ஒடம்பு கொறையுனு எனக்கு ஒரு ஒரு பாடி கண்டிஷன் இருக்குல்லையா ஒத்துக்குல போல எனக்கு வந்து அது கொறையற மாரி தெரில எனக்கு சாப்ட்டு ரொம்ப ஒரு அந்த பாட்டில் ஃபுல்லா காலி பண்ணி முடிக்கறதுக்கே ரொம்ப நாளாச்சு அப்புடி அது சாப்பிட்டதுல ஒரு கிலோதா கொறைஞ்ச மாரி இருந்துது ரொம்ப நாள் கழிச்சு பாக்கும்போது
ஓ அப்ப நீங்க என்னா சொல்றீங்னா அந்த பாட்டில்தா கொறஞ்சுது என் தொப்ப கொறைல அப்பிடிங்கிறீங்க
அதுதா நெஜ எனக்கு கொறையவே இல்ல அப்ற ஆனா இந்த சோம்பு தண்ணி குடிச்சப்போ ஒடனே தெரிஞ்சிது ஒரு மாசத்துல எல்லாருமே கேட்டாங்க என்ன இருக்கறுக்க ரொம்ப ஒல்லியா போற என்னாச்சு என்னாச்சு அப்டின் கேட்டாங்க
ஓ அப்டியா மேம் அப்ப நானு அத ட்ரை பண்ணி பாக்குறே நா வந்துட்டு இந்த மாதவிடாய் காலத் துல நம்புளுக்கு அந்த ரெண்டாம் நாள் மூணாம் நாள்னா பாத்தீங்கனா அந்த வயிறு வலி ஏற்படு இல்லயா அப் அப்ப வந்துட்டு இந்த சோம்பு அப்புற வெந்தயோ அ இத ரெண்டுத்துயு எடுத்துட்டு லைட்டா நம்ம அந்த வெறுமன சட்டில வறுத்துட்டு அ அதக்கப்புற நம்ம அத கா ச்சு குடிச்சம்னா இந்த வயிறு வலி ஒரு அர மண் நேர த்துலே பேய்டுது மேம் ஆமா நம்ம சும்மா கொதிக்க வச்சு குடி க்காம இந்த சோம்பயு வெந்தயத்தையு லைட்டா மட்டும் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்பற கொதிக்க வச்சு குடிச்சம்னா அந்த வயிறு வலி ஒ அப்டியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லே நல்லா கேக்குது
ஓ பரவால்லயே எனக்கு வந்து இடுப்பு வலிதா ரொம்ப அதிகமா வரு அதனால எனக்கு வயிறு வலி பத்தி தெரியாது நெஜமாலுமே இதுவர நானு வயிறு வலி அனுபவிச்சதுக் கிடையாது இடுப்பு வழிதா அனுபவிச்சிருக்க வயிறு வலிக்கு அ சிலர்லா உருள் று வாங்க அப்டியே தாங்க முடியாம இருப்பாங்க அந்த அளவுக்கில்லாம வலி இருக் கு ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கு முதுகு வலிதா என்னால தாங்கிக்கவே முடியாதளவுக்கிருக்
முதுகு வலி இடுப்பு வலிக்கு ஏதாச்சு பண்ணுவீங்களா மேம்
நா ஒண்ணுமே பண்ண மாட்டே அந்த முதுகுக்கு படுத்துட்டு ஏ கொழந்தைய ஏறி மிறிக் க்க சொல்லுவே அவ முதுகு கொஞ்ச மெரிச்சு உட்டானா எனக் கொஞ்ச இடுப்பு வலிக்கு கொஞ்ச கொறஞ்ச மாரி அந்த நாள்ல மட்டுதா அந்த ஒரு வாரத்துக்கு இந்த கஷ்ட இருக்கு அதுக்கப்புறோ பாத்தீங்ன்னா நல்லபடியா இருப்ப அந்த மீதி நாள்ல ஒண்ணு தெரியாது நமக்கு
ம் ம் அந்த ரெண்டு நாள்ல மட்டு அந்த வலி இருக்கு அதுக்கப்பற அது சரியாயிடுங்குறீங்க
ஆமா நீங்க இப்ப கொழந்தைங்களுக்கு கூட தெனோ காலையில ம் வீட்டு பக்கத்துல ஒத்த செம்பருத்தி கெடச்சதுன வச்சுக்கோங்க அத வந்து வெறு ஒத்த செம்பருத்தி எலையை வந்து கொதிக்க வச்சு குளு ச்சி எலைன்ற பூவ கொதிக்க வச்சு குடுங்க அது வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது
ஓ அப்டிங்களா மேம் அந்த மர நம்ம வீட்லே இருக்கு அந்தப் பூவ எடுத்து நாங்க சும்மா சாமிக்கு மட்டு வச்சுட்டு அந்த பூவ தூக்கி போட் ருவோ இப்ப நீங்க சொல்றப்பதா தெரியுது அது எப்டி மேம் அந்த கா காய வச்சு குடிக்கணுமா இல்ல ஃப்ரெஷ்ஷா உள்ளதே கொஞ்ச
டெய்லியு ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல பூவு நீங்க தெனோ காலையில எழுந்து வாசப் பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்து ஒண்ணுமே இல்ல ஒரு ரெண் ஒரு ஒன்ரை டம்ளர் தண்ணி வச்சு ஒரு மூணு பூ நாலு பூ பிரிச்சு போடுங்க பிரிச்சுப் போட்டீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிடு கலர் சேஞ்ச் ஆகி பூ ஒரு நல்லா சுருண்டு வந்துரு பூ வதங்குனதுக்கு அப்புறமா தண்ணிய வடிகட்டிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அதுல தேன் கலந்துக்கோங்க தேன் வச்சிருந்தீங்கன்னா கலந்து கொழந்தைகளுக்கு குடுங்க நீங்களுமே குடுங்க ஹார்ட் டுக்கு அவ்ளோ நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது நம்பளோட இதுல வந்துட்டு இந்த கெட்ட செல்சலா இருக்குல்ல அதெல்லா வந்து புதுப்பிச்சு குடுக்குமா
ஓ அப்டிங்களா மேம் இப்ப நீ சொல்லிதா எனக்கே தெரியுது ஓகே மேம் இந்த விஷயத்தையு நா கண்டிப்பா எடுத்துக்குறே
ஒ அது ஒடம்புக்கு ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது அது நம்மளோட இந்த கெட்ட செல் எறந்த செல் எல்லாத்தையு திருப்ப புதுப்பிச்சு குடுக்குமா அதனால அது நம்பளோட வ் டோட்டல் பாடிக்கு நல்லது ஹார்ட்டுக்கு முடிக்கி நம்ளோட ஸ் கின்னுக்கு எல்லாத்துக்குமே அது நல்லதா இருக்கு
ஓ சரிங்க மேம் இந்த வாட்ரு வந்து எப்டி மேம் காலையில வெறு வைத் துல குடிக்கணுமா இல்ல சாப்ட்டதுக்கு அப்புறோ ஒரு பதினொரு மணி
காலையில வெறும் வயித்துலே குடிச்சாலு குடிங்க இல்ல ஈவினிங் டைம்ல டீ குடிக்கணும்ன்ற ஒரு ஃபீல் வருதுல்ல நமக் க்கு அந்த டீ அவாய்ட் பண்ணி நம்ம இத குடிக்கலா
ஓ சரிங்க மேம் நா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறே ஏன்னா நம்ம வீட்லயே மரத்த வச்சுக்கிட் டு பூவ வச்சுக்கிட்டு நா இப்ப வரைக்கு ட்ரை பண்ணவே இல்ல இப்ப நீங்க சொன்னது ஒரு நல்ல த தகவலா இருக்கு
கொழந்தைங்களுக்கு இல்ல அதே மாரி உங்க வீட்டுல முருங்க மர இருந்துச்சுன்னா கூட முருங்க மரத் த்துல அந்த எலையை பறிச்சு சூப்பு வச்சு குடுங்க முருங்க கீரையா சாப்பிறத விட முருங்க கீரைய கொதிக்க வச்சு அதில ஒன்னுல்ல எப்பயு ரசோ வைக்கிற மாரி நம்ப எப்டி நம்ப வீட்ல நார்மல் ரசோ வைக்கிறமோ அதே மாரி கொஞ்ச கொஞ்சமா மெளகு சீரகோ கொஞ்சோ வெங்காயோ கொஞ்சோண்டு தக்காளி பழம் போட்டு நல்லா எல்லாத்தையு நசுக்கி போட்டு அந்த கீரையிலே கொதிக்க வச்சு அந்த கீரையு அவ் அது நல்லா வதங்கிடு பாருங்க கீர அத கீரிய சாப்பிட்டாலு செரி இல்ல வடிகட்டி வெறு தண்ணியா கொழந்தைங்களுக்கு கொடுத்தாலு செரி அவ்ளோ இரும்பு சத் இருக்கு அதுல
ஓ சரிங்க மேம் நீங்க சொன்னா எல்லாத்தையுமே நா ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நா மறுபடியு கால் பண்றேங் மேம்
ம் சரிங்க மேம் நம்ம வந்து வெளில வாங்கவே வேணா இந்த நான்வெஜ் சாப்பிட்ணு இல்ல வந்துட்டு கொழந்தைங்கள வந்து வற்புறுத்தி இத சாப்டு அத சாப்பிடுன்லா குடுக்க வேணா இந்த மாரி ஜூஸா குடுத்தோம்னா அவங்களு குடிச்சிருவாங்க அப்போ இரும்பு சத்து நல்லா கெடைக்கு முருங்க ஒரு பழமொழி இருக்கு முருங்கைய நட்டவே வெறுங்கையோட போவானு ச் அப்டின்னா முருங்கக் கீரய சாப்ட்டு வளர்ரோ முங்ககீரய இப்ப நம்ம நட்ருக்கோனா நம்ம வீட்ல இருக்குனா நம்ம எடுத் எடுத்து சாப்ட்டுட்டே இருப்போமா அப்போ அந்த முருங்க கீரய நட்டவே வந்து வெறுங் கையில போவானா குச்சி ஊன மாட்டானா வயசானதுக் அப் புறமா அதுதா வெறும்ங்கையோட போவானா ம் அதுக் காக தா வீட்டுக்கொரு முருங்க மரோ வைக்கணு அந்த முருங்கக் கீரையில இருந்து அவ்ளோ பலன் இருக்கு அப்டின் சொல்லுவாங்க நால்லா முருங்கக்கீர காய வச்சி பொடி பண்ணி சாப்பிட்றே அது எனக்கு இங்க கெடைக்கலனு சொல்லி முருங்ககீரய காய வச்சு ட்டு பொடி பண்ணி வச்சிருக்கே அந்த பொடி பண்ணி வச்சதுல அப்பப்ப தோசையில போட்டு குடுத்துருவே ஏதாவது ஒண்ணுத்துல நம்ம சாப்பிடுவோ அப்டின் சொல்லி
ஓ சரிங்க மேம்
இன்னொருக் இன்னொரு தடவ உங்களுக் கால் பண்ணி இன்னு நெறய தகவல பகிர்ந்துக்ணுன்னு ஆசப்பட்றே தோழி
ஆ நம்ம மறுபடியு பேசுவோ மேம் நானு ஃப்ரீயாய்ட்டு உங்களுக் கூப்பிட்றே
ம் செரிங்க அவ்ளோதா பாய்